அ ஹலோ வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சீங்க நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சி நா தோச சாப்டே நீங்க என்ன சாப்டீங்க
நானு தோச தா
சேரி ஆ இங் ஆ கொஞ்சுண்டு சாம்பார் அப்றோ மொளகா பொடி
மொளகா பொடியா மொளகா பொடி சாப்டுவீங்ளா
ஆ நம்ப இதுக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்றோல உப்பு மொளகாதூள்
அ அது வெச்சு
அது உப்பு மொளகாவு கலந்துருவோ
அ
கலந்துட்டு எண்ணய நல்லா சூடு பண்ணிட்டு அதுல வந்து பூண்ட தட்டி போட்டு அதனால் அதுக்கப்புறோ அந்த மொளகாதூள் கலக்கி வெச்சிருக்குறோ இல்லயா
ஆமா
அதுல வந்து இந்த எண்ணெயு பூண்டு போட்ருவோ
அப்டியாங்க
ஆமா நல்லாருக்கு
நா மல்லாட்ட பயிற்சி களி சாப்டோ
ஓ கல்லக்கா கூட்டு சட்
அப்டி சொல்லுவீங்ளா செரி செரி
ஆமா கல்லக்கா கூட்டுதா நாங்க சொல்லுவோ
செரி
செரி அப்புறோ உங்குளுக்கு ஸ்போர்ட்ஸ்லலா இன்ட்ரெஸ்ட் இருக்கா
இல்ல நா செஸ்ஸு வெளாடுவே
ஓ இன்டோர் கேம்ஸ் வெளையாடுவீங்க
இன்டோர் கேம்ஸா அது பேரு
சேரி சேரி இப்போ செஸ்ஸுனா அது வந்து என்ன பண்ணுவீங்க செஸ்ஸு
செஸ்ஸுனா ஒரு ராணா ராஜா ராணி இருக்கு ரெண்டு குதுர இருக்கு
இல்ல அதல்லா தெரியு ராஜா ராணி சோல்ஜர்ஸ்சு குதுர இருக்கு மந்திரி பாங்க
அ அப்றோ என்ன
அது அது எல்லாமே தெரியு இல்ல இது வந்து எத்தினி ஆட்டோ தொடருன்ற
அதுல்லா இல்லங்க சும்மா ஆடுவே வீட்ல ஆட்றது
ரொம்ப சீரியஸா அந்த மாரிலா இல்ல சும்மா டைம் டைம் பாஸ்க்கு அ செஸ்ஸு வெளையாட்னா நல்லா வந்து ப்ரையின் டெவலப்மெண்ட் ஆகுன்றாங்க அது உண்மையா
உண்மைலே ஆவுங்க
அ ஆமாங்க ஓ மூளைக்கு நல்ல வேல குடுப்பீங்ளா
ஆமா ஆமா ஆப்புநென்டு நல்லா நமக்கு ஏத்தமாரி இருந்தா நல்லாருக்கு
சேரி சேரி சேரி ஆமா உண்மதா வேற என்னமாரி கேம்ஸ் வெளையாடுவீங்க மத்த இந்த ஜிம்முக்கு போறது ஃபிட்னஸ் அதுல எல்லா இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்ல போயிருக்கீங்ளா
இல்ல ஒரே தடவ போய்ருக்கே ஆனா அப்புறோ போகல எல்லா பசங்னாலே ஒரு ஒரு மாசோ போவோ அப்புறோ போவாம உட்றுவாங்க
சேரி சேரி இந்த ஸ்விம்மிங்கு டென்னிஸ்சு கிரிக்கெட்டு
ஆ ஸ்விம்மிங் சும்மா ஏரில கொளத்துல குளிப்போ
அ கொஞ்சோ சவுண்டா பேசுனா கொஞ்சோ நல்லாருக்கு ரொம்ப இப்போ கேக்குதான்றது நல்லாவே கேக்குது
ஆ அதா கொளத்துல அங்கல்லா குளிப்போ
ஆ நல்ல விஷ்யொ தண்ணி தண்ணி இப்பல்லா இருக்குங்ளா கொளத்துல
ஆ இருக்கு அது பெரிய ஏரி அதனால இருக்கு
ரொம்ப ஆழமா இருக்குமா இல்ல பரவாயிலயா
ரொம்ப ஆழமானதுதா
ஓ மீனெல்லா வந்து பெரிய மீனெல்லா இருக்குமே கடிக்குமா இல்ல
இல்ல இல்ல அதெல்லா கடிக்காது ஆனா இருக்கு
இருக்கு ஆ ஆமா ஆமா இருக்கும்
இல்ல கொளத்துல மீன் உட்டு வச்சிருப்பாங்க
ம் சிலத் து கொஞ்ச குட்டி குட்டி மீனு நாம தண்ணிக்குள்ள கால் வச்சாலே அந்த பாதொ எல்லா க்ளீன் பண்ணு இல்லியா
ஆமா உண்மைதா வரு வரு
அப்ப பெரிய மீனும் அந்த மாரி கடிக்குமா இல்ல அது பாட்டு போயிட்ருக்குமா
பெரிய மீனு வராது கிட்ட சின்ன மீனு மட்டுந்தா வரு
சின்ன மீனு ஏ பெரிய மீன் வராது கிட்ட
நம்ம புடிச்சிருவோன்ட்டு என்னவோ அனால வராது
ஓ சேரி சேரி ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவீங்க நல்லா தெரியு
ஆ தெரியு தெரியு
ஓ எப்பல்லா ஸ்விம்மிங் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுவீங்ளா இல்ல போரடிச்சாப் ஃரெண்ட்ஸ் கூட ஓ சேரி சேரி அந்த டைவ்வெல்லா அடிப்பாங்களே அதெல்லா அடிப்பீங்ளா இல்ல சும்மா ஸ்விம்மிங் அந்த மாரி இல்ல இல்ல
பண்ற மாரி எட இல்ல ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாரி
ஓ
இருந்தா குதிக்கலா எத கெணரா இருந்தா குதிக்கலா
ஓ மத்தவங்களுக்கு சொல்லி தருவீங்களா ஸ்விம்மிங் எப்டி பண்ணுனு சொல்லி தருவீங்களா
இல்ல இல்ல சொல்லிலா குடுத்தா நம்ம தண்ணிக்குள்ள போய்டுவோ அவுங்கவுங்கலா கத்துக்கனு அவுங்கவங்க கத்துக்குனாதா ஏரி நம்ம என்ன சும்மிங் இதுல சும்மிங் ஃபூல்ல கத்து தருவாங்க ஏரி கொள
அ இந்த குட்டி குட்டி கொழந்தைங்களுக்கெல்லா சுவிம்மிங் கத்தருவாங்க டயர்ல போட்டு உக்கார வச்சி சும்மா கைக்கால்
அந் அந்த மாரி இல்ல சும்மா சின்ன ஒரு கொளோ இருக்கு அதுல போய் சொல்லி தரு
சேர் ஆனா சேஃபா தா இருக்கு பிரச்சன இல்ல
ஆமா அங்க ஆழமா இருக்காது ஆனால அங்க
ஆனா அந்த கொள க்ளீனா இருக்குமா
அப்டில்லா இருக்காது எப்பயு பாக்ற மாரிதா இருக்கு
ஆனா நல்லத் தண்ணீ நல்ல தண்ணி தா அதாவது கொள தேங்குற தண்ணியா இல்ல
மழ தண்ணி மழ பெஞ்சு தேங்குரு தண்ணிதா பெரிய ஏரி ஒன்னுதுக்கு அது ஒண்ணு அழுக்காலருக்
ஓ சேரி செரி செரி அப்ற எங்க ஊர்ல பார்த்திங்கன்ன இன்னக்கி வெயிலே இல்ல ஒங்கூருல வெயில் இருக்கா
அங்க வெயிலேல்லயா இங்க லைட்டா வெய்லடிக்குது
இங்க சுத்தமா வெயிலே இல்
நேத்து மழ பெஞ்சிதா
நேத்து லைட்டா தூறல் நைட்டு லைட்டா தூறல் மட்டு
தூறல் மட்டு தானா
ஆ மா மா
மழ வேற பெய்ய மாட்டது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஓகே ஓகே இப்போ ஸ்விம்மிங் தெரியு ஆ செஸ்ஸு வெளயாடுறீங்க வேற என்ன மாரி கேம்ஸ் வெளயா எனக்கு வந்து சும்மா இந்த ரன்னிங் ரேஸு சும்மா நா எ பசங்களோட சேந்து கிரிக்கெட் விளாடுவ பால் போட்டு த்ரோ பால் மாரி போடுவ அதுக்கப்பறோ டென்னிஸ் சும்மா அவ்ங்க கூட சேந்து வெளயாடுவ
டென்னிஸ் ஆடுவோ அவ்ளோளா ஆட மாட்ட
இந்த கபடி அந்த மாரில்லா ஆடுவீங்ளா அதுலல்லா இன்ட்ரெஸ்ட்
இல்ல எங்க ஊர்ல எட இல்ல ஆனா வெளாட்ல
ஓ ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறப்போ கூட அந்த மாரி உங்களுக்கு சாங் ஓ வாலிபால் ஆ பிளேயரா இல்ல சும்மா டைம் பாஸ்க்கா இல்ல
அல்ல ஆடுவோ எ ஊர்ல ஆடுவோ ஊர் ஊரா போய் ஆடுவோ வின்லா பண்ட்டு வந்திருக்கோ
சூப்பர் அப்போ வந்து அ அந்த ப்ளேயர் மாரி எல்லா
ப்ளேயர் ஆ போயிருக்கோ ஆனா நா ஊர் உள்ள ஆடுறது
ஓ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்ப சும்மாதா இருக்க வீட்ல
இல்ல என்ன படிச்சி முடிச்சிருக்கீங்க
நா பன்னெண்டாவது வர படிச்ச
டு்வெல்த்து இது ஸ்போர்ட்ஸ் கோட்டால கூட நீங்க எங்கேயாச்சு உள்ள போயிருக்கலால
அந்தளவுக்கு போக முடியல செரி விட்டுட்ட
ஓ இப்போ மேற்கொண்டு என்ன படிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க ஐடியால இருக்கீங்க
எதுவு ஐடியா பண்ணல இன்னு
இப்ப தா டுவெல்த்து முடிச்சிங்ளா
இல்ல இல்ல எப்பயோ முடிச்சுட்ட சும்மா ஊர்ல இருப்ப இருக்கிற வேலய பாத்துக்குன்னு இருக்க
ஓ ஏன் படிக்கலால்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்ளா உங்களுக்கு படிக்க
இன்ட்ரஸ்ட் இருந்தா எப்பயோ படிச்சுருப்பன்ல்ல
இன்ட்ரஸ்ட் இல்லயா
ஆமா ஆமா
செரி பிஸ்னஸ்ல எதாச்சு இன்ட்ரஸ்ட் இருக்கா
பிஸ்னஸ் பண்ணனு கொஞ்சோ பண கொறைவா இருக்கு பண்ணனு
அப்ப எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு
இன்னிமேல் கொஞ்சோ சீக்ரெட்டு்
ஓ சீக்ரெட் சேர் செரி செரி இப்ப எஜிகேஷன்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான எஜிகேஷன் நம்பளுக் கல்வி தா பெரிய சொத்தே நம்ப படிச்சோனா நம்ம என்ன வேணா பண்ணலால
அது உண்ம
நீங்கென்ன சின்னப் இப்போ இன்னு சின்னவங்க தான இன்னு உங்களுக்கு நல்ல வயசு இருக்குல நல்லா படிக்லா காலேஜ் போய் சேரலா
படிக்கலான்னு தாங்க இருந்த படிக்க முடியல படிக்க வரல
ஆ அது எப்டினா அது நாபளே படிக்க வரல வரலன்னா வராது வரு படிப் பு வரு வரு வருன்னு நெனச்சா படிப்பு வந்துரு
உண்மதா ஆனா நா போய் உக்காரணு படிக்கணு
ஆ வீட்ல எதுவு சொல்ல மாட்டாங்களா போய் இங்க படிச்சுதா ஆகணு படிக்காம வரக்கூடாதுனல்லா
இல்ல இல்ல சொல்லல சொன்னாங்கதா அப்புறமா அடி வாங்கினு வுட்டுட்டோ
அடி வாங்கிட்டு விட்டுட்டீங்க ம் நீங்களு படிக்கலால்ல படிச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரி நீங்களு ஒரு நல்ல நெலைமைக்கு வருவீங்க
இல்ல இல்ல ப்ரெண்ட்ஸ் எல்லா படிச்சுட்டு என்னய மாரிதா இருக்கா நா படிக்காம இப்டி இருக்கே ஆ எல்லா ஒன்னு
நல்லா இருக்கே அவங்களா படிச்சுட்டு என்னய மாரி தா இருக்காங்க அதனால நானு எதுக்கு படிச்சுட்டு படிக்காமே அப்டியே இருக்கலான்னு இருக்கீங்க ஆ சேரி சேரி ரொம்ப நல்ல விஷயம் கணக்குல எல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா உங்களுக்கு
ஆ கணக்கெல்லாம் போடுவங்க
சில பேருக்கு படிப்புதா பிடிக்காது வராது ஆனா கணக்கில ஸ் ஸ் சில பேரு சூப்பரா இருப்பாங்க சில பேருக்கு பிசனஸ் ரொம்ப பிடிக்கு சில பேருக்கு சொந்த தொழில் ரொம்ப பிடிக்கு ஆ நாம வந்து எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட் டனும் நம்ம சொந்த தொழிலே நம்ம செய்யலா அந்த மாரி சில பேருக்கு அது சில இது அ குடும்பத்துல யாரையாச்சு பாத்து ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இந்த தொழில் செய்யலான்னு
அது அந்த மாரி அந்த மாதிரி யல்லா அ அந்த மாரி ஐடியாாதாங்க அதா அதா சொன்னேன்ல
ஆ ஆமா சீக்கரெட் ஆமா சீக்கரெட் அதல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வருமல்ல ஒரு பெ பெரிய பெரிய ஒரு பிசினஸ் தொழிலதிபர்னு
வரும் ம்
ஓ செரி சரி சரி அப்புறோ மூவிஷ்ல்லா போவீங்களா உங்க பிரெண்ட்ஸ் கூட
ஆ போவோ லாஸ்ட்டா ஒரு படத்துக்கு போனோ இந்த ராம் சரண் படத்துக்கு அந்த படம் தா போனோ ஹலோ கேக்குதாங்க ஹலோ ஹலோ கேக்குதாங்க ஹலோ ஹலோ அலோ